ஹலோ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்குறேங்க நீங்க எப்டி இருக்குறீங்க
ஆஹ் நல்லா இருக்கேங்க என்னங்க ஃபோனே பண்றது இல்ல எங்கள ஞாபகோ இருக்கா
நியாபக வரு இருக்குதுங்க ஒர்க் ஜாஸ்தி இருக்குங்களா அதனால ஃபோன் பன்ற டைமே கெடைக்கறது
சேரிங்க சேரிங்க அப்றோ வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஆஹ் எல்லாரு நல்லா இருக்குறாங்க நீங்க வீட்ல எல்லா நல்லாருக்காங்களா
ஆஹ் எங்க வீட்லயு எல்லாரு நல்லா இருக்காங்க அப்றோ சாப் இல்லைங்க எங்க எங்க மூட் ஆஃபாவே இருக்கு இருக்குதுங்க
ஓ இங்க வந்து மழ அப்பப்போ பேஞ்சுட்டே இருக்குதுங்க
அப்டிங்களா நீங்க இருக்கர கிராம சைடு தானுங்க
ஆமாங்க
பரவால்ல பரவால்ல ஒங்க ஜாலியா இருக்கு ஒங்க வீட்ல பாத்தா ஃபுல்லா செடிதா இல்லைங்ளா
ஆமாங்க செடி மரமு மழை இந்த மாரி இருக்றதுனால கிளைமேட்டு சூப்பரா இருக்குங்க
சேரிங்க சேரிங்க உங்க அதாவது உங்க ஊர்ல இருந்து எல்லாமே கெடைக்குமா
ஆஹ் எல்லாமே கெடைக் குங்க
அவங்க இப்ப சொல்றாங்கள இந்த மாரி மரவள்ளி கெழங்கு இந்த மாரி கெழங் ஐட்டம் எல்லா நெறையா கெடைக்குன்னு கேள்விப்பட்டேங்க
ஆமாங்க இங்க நல்லா மரவள்ளிகெழங்கு சக்கர வள்ளிகெழங்கு கல்ல மூட்ட நெறையா ஹெல்த்தியான ஐட்டெம்லா நெறையா கெடைக்குங்க
செரிங் சார் இங்க எங்கெய்ங்க நாங்கதா டவுன் குள்ள இருக் இருக்குற மாச்சு செடி காம்பௌண்டுக்குள்ள வச்சா தா உண்டுங்க
ஆமாங்க சாப்ட்டீங்ளா
ஆஹ் சாப்ட்டாச்சுங்க நீங்க சாப்ட்டீங்ளா
சாப்ட்டாச்சுங்க என்ன சாப்ட்டீங்க
நா இட்லியு தக்காளி குருமாவுங்க
ஓ இட்லி வகையே எப்டி பண்ணுவீங்க
இட்லி என்ன நம்ப எப்பவு போல ஆட்றதுதானே வீட்லயே எல்லா ஆட்டி சுட்டுக்குவோ நீங்க
ஆமாங்க இன்னிக்கு தோஸ் சாப்ட்டேங்க
அப்டிங்களா சேரிங்க சேரிங்க அப்றோ வீட்லா உங்கள் நீங்க சொன்னீங்கல்ல உங்க வீட்ல வந்துட்டு இந்த மாரி செடி எல்லா வச்சிருக்கேன்னு சொன்னீங்கள அப்டி என்னென்ன வச்ருக்கீங்க உங்க வீட்ல
செடி வந்து எங்க வீட் ல வந்துங்க நெறையா இருக் பூ செம்பருத்தி பூ செடி இருக்குது இப்ப காய்கறி பாத்தீங்ன்னா தக்காளி செடி பச்ச மொளகா நெஎறையா வளத்தாங்க
அப்படிங்களா அதுல ஃப்ரூட் ஏதாச்சு வச்சிருக்கீங்களா
ஃப்ரூட்ஸ்லாம் இப்ப எதுவும் இல்லீங்க
சேரிங்க சேரிங்க எங்க வீட்லயும் வச்சிருந்தோம் முன்னாடி இருந்த வீட்ல வந்துட்டு நாங்களும் செம்பருத்தி கரிசுலாங்கண்ணி இதெல்லா வச்சிருந்தோம் எங்க வீட்ல தென்னை மரமும் இருக்குங்களா
ம்
அதுல வந்துட்டு எண்ணெய் ஆட்டுவோம் நாங்க தேங்காண்ண இருக்குலங்க
அதாங்க
தேங்காண்ண ஆட்டி செம்பருத்தி தழையல்லாம் போட்டு கருசலங்கண்ணிலாம் போட்டு எண்ணெயெல்லாம் ஆட்டி கொடுப்ப பாங்க எங்க அம்மா அதெல்லாம் நெனைச்சு வாத்தாவே சந்தோஷமா இருக்கு இல்லலீங்களா அதெல்லாம் ஒரு காலம்
சேரிங்க
அப்றம் வந்துட்டு இது நீங்க சொன்னீங்கல்ல உங்க வீட்ல வந்துட்டு எப்படி நீங்க அதெல்லாம் பராமரிப்பீங்க செடி எல்லாம்
செடி வந்து நாங்க ரெகுலரா தண்ணி வுட்டுருக்கோங்க தண்ணி கர்ட்டா வுட்டுட்டு ப்ராப்பரா அத மெயின்டைென் பண்ணி வளர்த்துவாங்க
செரிங்க அப்புறம் அங்க வந்துட்டு இது ஃபுல்லா இருக்குங்களா இந்த சொல்றாங்கள அங்க செடிய செடி வந்துட்டு இப்ப வெக்கிறீங்கன்னா அது எப்படி காஞ்சு போகாம மெயின்டென் பண்றீங்க
செடிக்கு வந்து இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபுல்லா தண்ணி உட்ருவோங்க எந்த செடியுமே வாட்டறக்கெல்லாம் விடமாட்டோம் அதுக்கு ஒரு ஆள் போட்டு நாங்க கரெக்டா பராமரிச்சுட்டு இருக்குறோங்க செடி வந்து எனக்கு ரொம்ப புடிக்குங்க
செரிங்க தென்னம் மரமெல்லாம் எப்டி மெயின்டெயன் பண்றீங்க என்னென்ன ஒரமெல்லா போடுவிங் வீங்க
க்கு மோஸ்ட்லி இயற்கை ஒரந்தான் போட்டுட்டுயிருக்கறேங்க
செரிங்க அப்போ உங்களுக்கு வந்துட்டு இப்போ சொல்றாங்கல இந்த யூரியா இதெல்லாம் போடுறேன் சொல்றாங்கல்ல அப்படி அதெல்லாம் போட்றப்போ செடிகளுக்கு அதெல்லாம் வந்து நன்மையா தீமைங்களா
யூரியாவல்லாம் வந்து போடக்கூடாங்க அதனால தீமைதாங்க எப்பவுமே இயற்கை ஒரந் தான் பெஸ்ட்டுங்க அது மாரி யூரியா இதெல்லாம் போட் போட்டாலே நம்ம செடி வந்து ஹெல்த்தி இல்லாம போயிருங்க அது வந்து நமக்கும் வந்து
செரிங்க செரிங்க தோ நா அன்னைக்கு வந்தப்போ உங்க வீட்டுக்கு பின்னாடி இந்த கூம்புன்னு சொல்லிப் ஒரு சாதனந்தான நொங்குல போட்டிருந்தீங்களா அது எப்படி என்ன
எது அஹ் கூம்புங்களா அது வந்து பனைமரத்தோட இத வச்சு தயாரிக்கிறாங்க அது நம்ம போட்டு வச்சுட்டோம்னா அது வந்து அவ அது கரெக்டா தண்ணி ஊத்தி கரெக்டா பராமரிச்சோனா ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் கூம்பு வருங்க அந்த கூம்பு வெடிச்சா பேஸ்ட்டா இருக்குங்க
அப்படிங்ளா அது வந்துட்டு உங்களுக்கு எல்லாத் லயும் வந்துட்டு உங்க நன்மைதா இல்லீங்களா
ஆமாங்க ஆமாங்க உங்க வீட்ல அப்ரோ எனனு செரிச்சா
அப்போ வாழ மர் கூட்டமெல்லா இருந்துச்சுங்ளா இருக்குதுங்ளா
ஆ இருக்குது இந்த வாழமர இருக்குன்ன அப்பப்ப காய் காய்க்கிங்க அத நாங்க சாப்புட்டுக்குவோ அப்பற சொந்தக்காரங்களுக்கு குடுப்போ
உங்க வீட் செரிங் செரிங்
ஓகேங்க
அ எல இருக்குன்னா வாழ எல வந்துட்டு சாப் ஒடம்புக்கு வாழ தண்டு ஒடம்புக் நல்லது வாழ தண்ணி வந்து உள்ள கல்லெல்லா இருந்துச்சுனா இதாயிரு எல்லாமே அதுல நல்லதுதா இல்லிங்ளா வாழப்பூவு
ஆமாங்க ஆமாங்க வாழ மரத்துல நெறய இது இருக்குதுங்க அந்த எல வந்து நமக்கு யூஸ் ஆகுது வாழப்பழொ வந்து யூஸ் ஆகுது அப்பறொ தண்டு எல்லாமே வந்து ஒரு புல் மெடிசன்ங்க
சேரிங்க செரிங்க ஆமா நீங்க நா அன்னிக்கி வந்திருந்தப்போ நேந்திரஞ் சிப்ஸு செஞ்சேன் சொன்னிங்க அது எப்டி செஞ்சீங்க
நேந்திர சிப்ஸுங்ளா நேந்திரம் சிப்ஸ் வந்து அது வாழக்காய வச்சு மே வாழக்காய நல்ல கழுவிட்டு அது வந்து சர்க்குள் ஷேப்ல நல்லா இது வச்சு கட் பண்ணிக்கணுங்க கட் பண்ணிட்டு இது நல்லா மாவு போட் பெனஞ்சு எடுத்துக்கங்க ஆயில் போவூ ஆயில்ல போட்டு முக்கி எடுத்தோம்னா போதுங்க
அப்டிங்ளா அப்டிங்ளா எங்கப்பாவு செய்வா து இந்த ஸ்லைடு வச்சு நேந்திரம்பழோ இருக்குல்லங்க நேந்திரம் பழத்த வாங்கி ட்டு வந்து நல்லா அத ஸ்லைடுல வச்சு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி அப்டியே எண்ணெயில போட்டு பொரிச்சாப்லவா அத் கங் கேட்டே நீங்க என்ன மாவு யூஸ் பண்ணுவீங்க அதுக்கு அப்போ
நா வந்து மைதா மாவு யூஸ் பண்ணுவேங்க
மைதாமாவு யூஸ் பண்ணி போடலாங்களா அப்ப அது வெரும்மன போட்டா உங்களுக்கு நல்லா இருக்காதுங்ளா
வெறுமனா போடறதவிட மைதா மாவா போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னி கொஞ்சோ நல்லா வந்த டேஸ்ட் கெடைக்குங்க
அப்டிங்ளா சேரிங்க சேரி உங்க வீட்ல அப்படியே யாபாரமெல்லா எப்படிங்க இருக்கு பரவால்லைங்ளா
ஆ யாவாரொலா நல்லா எக்ஸாம் போயிட்டு இருக்கங்க அப்பப்ப கொஞ்சோ டல்லா போகுங்க உப்ப கொஞ்சொ பரவால்லைங்க
சேரிங்க சேரிங்க அப்புறோ அங்க எல்லா எல்லாரு இப்ப பரவாயில்லலைங்களா அம்மாக்கெலா பரவாயில்லைங்களா
ஆ பரவால்லைங்க எல்லா நல்லாத்தா இருக்கறாங்க
சேரிங்க சேரிங்க ஹலோ
ஆ சொல்லுங்க கேக்குதுங்க
சைலன்ட் ஆயிட்டிங்களா அதா கேட்ட திடீர்னு
இல்ல இல்லைங்க அங்க உங்க வீட்டுல அப்பா அம்மாவெல்லா நல்லாருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க அப்பா என்ன அம்மாக் கனு சுகர் தா இது எப்டி கம்மி பண்ணுறதுனே தெரியாம இருக்கறேங்க
கம்மி பன்றதுங்க வச ஒயிட் சுகர் வந்து கட் பண்ணிருங்க ஃபுல்லா சக்கர அயிட்டோ இந்த இனிப்பய்ட்டொ இந்த ஆயில் இப்ப இது எல்லாமே கட் பண்ணிருங்க டீ காபி இதெல்லாமே கட் பண்ணிருங்க அவிங் குடுக்கற மெடிசன்ன வந்து கரெக்டா எடுத்துக்கங்க
சேரிங்க
சுகர் யூஸ் பண்றக் பதிலா இந்த கரும்பு சக்கர அந்த மாரி யூஸ் பண்றது வந்து ரொம்ப நல்லதுங்க
சேரிங்க சேரிங்க அதுதா என்ன பண்றதுன்னே தெர்ல அ அம்மாவோட ட்ரீட்மெண்ட் செலவுக்கே போயிட்டு வர்றக்கே நமக்கு எல்லாமே கொஞ்ச க இதாதா இருக்கு அம்மாவுக்கு சுகர் லெவல் கம்மியே ஆக மாட்டேங்கிது அதா இந்த ராகி இந்த மாரி எல்லா கம்பு இந்த மாரிலா குடுக்கலான்ட்ருக்கறோ
செரியி அது ரொம்ப நல்லதுங்க ராகி கம் பு இதெல்லா குடுக்கறதெல்லா
ஏனா வந்துட்டு ஃபுட் டயட்ல இருக்கறக்கு தானே உங்குளுக்கு இதாகு
ஆமாமா ஆமாங்க
ஃபுட் டயட்ல இருக்கறதே நம்ம சொல்லப்போனா எவ்ளோ தூரத்துல ஃபுட் டயட் நம்ம கரெக்டா வெச்சிருக்குறமோ அத பொறுத்துதா அனா அப் ஆனா அந்த காலத்லே ல வந்துட்டு இந்த ராகி கம்பல்லா சாப்பிட்டங்காட்டிக்கு அவங்களுக்கெல்லா எப்புடி இப்போ வரைக்கு எப்புடி இருக்காங்க இப்ப வல சின்ன வய்சுல
ஆமாங்க போ வைக்க போக நல்லா ஹெல்த்தியா இருக்காங்கள நெறை பே இருக்கிறாங்க
ஆமாங்க
இப்ப எங்க வீட்டு பக்கத்தாலேயே ஒரு பாட்டி இருக்கற அப்படிங்க இப்போ வரைக்கு சுகரு எதுவுமே இல்லைங்க ஆனா ஏஜ் நல்லாச்சு நனா பர்ஃபெக்டா இருக்கிற அப்படிங்க எல்லாம் அந்த கால சாப்பாடுதா மெயின் காரணங்கிறாங்க அவைங்க சாப்புட்ற ஃபுட் ஐட்டம்லா வொர் இப்ப நம்மளு மாறியு இப்ப இந்த காலத்து சாப்டலா இல்லிங் பழை சாப்பாட் இந்த ராகி இந்த கஞ்சி இந்த மாரியேதா குடிச்சு வளர்ந்திருக்காங்க
சேரிங்க சேரிங்க அப்போ நீங்க இப்ப இப்ப வந்துட்டு நம்ம சுகர் டயட் இருக்குறப்போ வந்துட்டு என்னென்ன சாப்புட்டா பெஸ்ட்டுன் நீங்க நெனக்கிறீங்க
சுகர் ஐட்டம் எடுக்கும்போது இந்த ரவ இந்த ராகி கோதும இந்த மாரி ஐட்டத்துல செய்யிற சாப்ட்டல நல்லதுங்க அதுக்கப்புறோ வந்து உங்களுக்கு சுகர் இதெல்லா கட் பண்ணீங்கன்னா இன்னி நல்றுங்க
அப்டிங்களா சேரிங் சேரிங் நா ட்ரை பண்ணி பாக்ற இதல்லா ஏங்க
கேங்க
அ சேரிங்க நானு நா அப்பற கூப்பற்றங்க
அ பாய்
பாய்ங்க